என்ன ஆ நீங்க தானே கால் பண்ணீங்க டூ மினிட்ஸ் பேசனு
என்ன பண்றீங்க ம் சாப்ட்டேன் தூங்குனியா நா இன்னு சாப்டல மணி எட்டு தான ஆவுது நா ஜிம்முக்கு போகட்டா போயிட்டு வாங்க ம் ம் ஹும் சேரி நேத்து என்ன பண்ணே சொல்லவே இல்ல‌ என்ட
சாப்ட்டே குளிச்சே தூங்குனே அப்றோ சா ஆ
எக்கேடோ
பரவால
உம்
நீங்க என்ன பண்ணீங்க நேத்து
இங்க இருந்து பாண்டிச்சேரி போனேன் பாண்டிச்சேரி போயிட்டு
ப்டியா நான் வந்து சாப்ட்டேன் தூங்குனே அங்கட்டு போயிட்டுங்கிட்டு அங்குட்டு போய்டு இங்குட்டு வந்தேன் கிரிக்கெட் விளையாண்டே ஃப்ரண்ஸ் ஓட வெளியே சுத்துன்னு அப்புறம் வந்து பிஷ்டேங் விஷயமா கடைகள் பார்த்தேன் அப்புறம் குட்டி புள்ளைக்கு ஏப்ப வரனூனு
ஓக்கே
உம்
மொத்தம் எவ்ளவு நேரம் பேசணும்
ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மூணுன்ன பண்ணிருக்கீங்லா ஆ ம் ஆமா மூன்னு ல ஒன்னு ரெண்டு டாஸ்க் கமிட்டு ஒண்ணே ரிஜெக்ட்டடு
ஓ ரிஜெக்ட் ஆக கூடாதுன்னு சொன்னாங்க இருபது டாஸ்க்லயும் இருவது டெஸ்டலயு ரிஜெக்ட் ஆகாம
நீங்க